ஆ சொல்லு
உங்க
ஆனா இத்தன வருடங்களு உங்க வீட்ல இப்பிடிதா இருந்துச்சு ஃபஸ்ட் உங்க மதரெல்லா மொதல்ல கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு
மொதல வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஸ்டடீஸ்ல ஸ்ட்ரெஸ் இல்ல லெவன்த்துல தா எனக் ஸ்டடீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகமாச்சு அப்பருந்தது க்கு இப்ப இருந்ததுக்கு ரொம்ப டிஃப்ரன்ஸு ஸ்டடீஸ்ல பாத்தினா
ஹும் அதாவ்து நீ டென்த்து பிஃபோர் ஆஃப்டர் அப்டி பிரிக்கிற ஓகே ஓகே அப்ப நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லயோ
அதெல்லா எனக் தெரில நா என்னோட வீட்ல நடக்குறத சொல்றே
ஓகே இது நீ எப்டி ஓவர் கம் பண்ணுவ?
அ தெரியில இப்ப அதா பரச்சன
அதுக்கு நீ மொதல நம்மளே நம்மளே சந்தோஷமா வச்சுக்கனு அத தெரிஞ்சுக்கனு நீயி ம் ம் வெளியருந் து இந்நேர இன்னு பத்தாயிர அட்வைஸ் பண்ணாலு நம்ம வியக்கானமா இருந்தாதா உண்டு நானே சொன்னாலு அத ஒனக்கு புரிஞ்சுக்க கூடிய தன்ம அதெல்லா இருந்தாதா நீ அத பண்ண முடியு எல்லாத்துக்கு கவல எல்லா இருக்கறது தா அத அப்ப அப்பவே விட்றனு அத வந்து கண்டின்யூ பண்றது ரொம்ப பெரிய தப்பு அது நம்ம ஸ்டடீஸ் வரைக்கு இது பண்றது ரொம்பவு பெரிய முட்டாள தனொ ம் ம் எல்லார்த்துக்கு வீட்லதா போய் அலசி பாத்தா எல்லார் வீட்லய்ந்தா பூதாகாரம் மாதிரி எதாவ்து ஒன்னு இருக்கு அதை நெனச்சு எல்லாரு மண்டைய ஒடச்சுக்கிட்டே இருப்பாங்களா பைத்தியம் மாரி யாருக்குதா இல்லாமருக்கு பிரச்சன எல்லாத்துக்கு அவுங்களுக்கு நன ச்ச மாரியே வாழ்க்க போயிட்ருக்குமா போய் அங்க நீ பேட்டி எடுத்து பாாத்தீன்னா ஒவ்வொருத்தரு ஒரு பத்தாயிரொ இருவதாயிரொ சொல்லுவாங்க எனக்குலா தெருஞ்சு உங்க அப்பாக்கு வந்தத விடவா வந்துருக்கு
உண்ம தா அது என்னவோ
ம் எனக்கு தெரிஞ்சு
எங்க அப்பாதா ரொம்ப பாவொ ஹ
உங்க அப்பாக்கு இருந்த மாரி நா எங்கய்மே கேள்விப்படல உங்க அப்பாவ நானே சொல்லுவ ஒரு இரும்பு மனிதர் அபுடின்ட்டு அதை விடவா ஒனக்கு கஷ்ட வருது இன்னு வாழ்க்கைல நம்பிக்கை துரோகொன்னா என்ன அதெல்லா எதுவுமே ஒனக்கு தெரியாது
சேரிப்பா எதுவு எனக் தெரியாது
அதுக்கு முன்னாடியே நீ இப்பிடி சலிச்சுக்கிற ஹும்
சிக்கன் பிரியாணி சாப்பிர்னும் போல இருக்கு
ஆரம்பிச்சுட்டாப்பா
ஆமா இன்னை ஞாயிற்றுக்கெழமதான
ஆனா அன்னக்கி பீசா சாப்ட்டதுதா என்னால நம்பவே முடியல பீசா நா எப்ப சாப்ட்டே தெரியுமா? நீ நீ உங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்தப்போ
ரகு மாமா நம்மளுக்கு பூரான் வீட்ல இருக்கும் போதே ஒரு தடவ வாங்கி குடுத்தாங்க. ஆனா எனக்கு நல்லா ஞாபகோ இருக்கு ஆலிவ் பீட்சா
அது நல்லா இல்லயல்ல இப்பதா ஞாபகோ வருது அது
ஆ டேஸ்ட்லா ஞாபகோ இல்ல அப்ப நா ரொம்ப குட்டி
ஆனா அது நல்லா இல்லன்னு நெனைக்கிறே. அதனாலதா ஞாபகமே இல்ல. நீ எனக்கு நீ சொன்ன உட்னதா அது ஞாபகமே வருது ஏதோ ஒண்ணு சாப்ட்ருக்கோம்னு
ம் ஹும்
ஹ ஏதோ ஒரு வைன் கலர்ல இருந்துச்சு அந்த ரவுண்ட் ரவுண்டா.
அத்த கூட நா சாப்ட்டே எப்பவோ அ டென்த்தோ எப்பவோ சொல்ல மறந் துட்டே நா அஜய் அண்ண பர்த்டே அப் ப அத்த கூட பேசுனே
ஓ எப்ப வந்துச்சு பதனாலாந் தேதியா?
ஆ அத்த ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க நானு அஜய் அண்ணாக்கு விஷ் பண்ணிருந்தே அப்புற அத்தகிட்டயு எப்பிடி இருக் கீங்கன்னு கேட்டனா அத்த ஒடனே டைரெக்டா கால் பண்ணாங்க.
ம் சேரி சேரி என்ன சொன்னாங்க
சும்மா எப்பிடி இருக்க அப்டின்னு கேட்டாங்க அவ்ளவுதா.
ம் அவங்க ஸ்டேட்டஸ்லா எனக்கு காமிக்கவே காமிக்காது. எல்லாத்தையு மறச்சு வச்சிருப்பாங்க போல ஹைடுல போட்டு.
அத்த ஸ்டேட்டஸ் காமிக்கலயா? அது என்னா வர்து இப்போ?
கேக்கவே காமிக்கவே இல்ல
அத்தைக்கி ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் சேவ் பண்ணிரு க்கே
ரெண்டு நம்பரு எனக்கு இரு க்குந்தா நெனைக்கிறே. ரெண்டு நம்பர்லருந்துமே எனக்கு ஷோவாகால ம் ம் நா நெனைச்சுக்குவே நா என்னடா அவ்ளோ பெரிய வில்லியாடா அப்டின்ட்டெல்லா நா யோசிக்குவே. ஹையயோ மு ருகா என்ன பண்றது கருமா சரியில்லன்னா அப்டிதா ராம் போய் யாருக்கு என்ன பண்ண நாம் பாட்டுக் சிவனேன் இருக்கு
ம்
என்ன எதுக்கு அவங்க மறச்சு வெக்கணு ஸ்டேட்டஸ் பாக்காத மாரி
என்னவோ
ம் என்ன அவனையு போட்டுருந்தாங்களா இல்ல கேக்க மட்டு போட்டுருந்தாங்களா
போடல அந்த அண்ணாவு அத்தையு இருக்கற மாரி எதோ ஒரு பிக்சர் இப்ப அந்த அண்ணா பயங்கற மா இருக்காங்க
ரொம்ப குண்டாயிட்டானோ
குண்டாலா ஆகல கரெக்டா இருக்காங்க இல்ல ஃபஸ்ட்டு வந்து கு குச்சி மாரி இருப்பாங்கள்ல சின்ன பைய மாதிரி இப் இப்ப வந்து அப்டி தெரியல
ஆ கொஞ்சோ ஒடம்பு வந்துருக்கு ஜிம் போயிருக்கான் நெனைக்
தாடியில்லா வெச்சுட்டு இருக்காமா
ஆமா அவ பெருசாயிட்டானடி இன்னு பச்ச கொழந்தையாடி நீங்க மட்டு என்ன நீங்களுந்தான பெருசா இருக்கீங்க பின்ன அவுங்கு
நானு பெருசா இருக்க ஆனா இன்னு என்ன எல்லாரு ஆ ஆறாவது படிக்கிற மாரி இருக்கியா எட்டாவது படிக்கிற மைதா இருக்குன்றாங்க
நீ அந்த ஒரு மைன் செட்டுக்குள்ள வரணு ம்க்ம் ஆனா நானு உன்னைய மாரிதா இருந்த நா பி ஜி படிக்கும் போது தா நா அந்த ஒரு மனநெலையிலிருந்து வெளிய வந்
இல்ல நா அந்த லுக்ஸ் வைய்ஸ் சொல்ற மனநெல எப்டியோ இருக்கட் டு லுக்ஸ் வைய்ஸ் நா வ நானு அந்த அண்ணா வந்து டென்த்துல இருந்து பாத்துட்ருக்கேல நா சிக்ஸ்த்
மனநெலையில அப்டி இருந்தாதா வெளி எடு அந்த அப்பியரன்ஸ்ல வரும் என்னைக்குமே நீ வெளிய இருக்கிறத என்ன நினச்சுக்கிட்டு இருக்க நம்ம மனசோட ரிஃப்ளக்க்ஷ் செந்தா வெளிய இருக்கிறது அத முதல்ல மனசுல நீ முதல்ல இன்னொரு பச்சை குழந்தையாவே யோச்சுக்கிட்டு இருக்காத ஆக்சுலா நான் தேர்ட் இயர் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிற வரைக்கும் எனக்கே அப்படித்தான் இருந்தேன் நான் பிஜி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு காலேஜ் சேர்ந்த மாதிரியே இருந்துச்சு பர்ஸ்ட் இயரு அப்பதான் அந்த ஒரு கெத் து அந்த ஒரு இது எல்லாமே வந்துச்சு
உ கெத்து வந்தா நீ வந்து பெரிய மனுஷியாகிட்ட அர்த்தமா
ஆமா
ஆஹ
பின்ன செகண்ட் டிகிரி போறாம்ல்ல
இப்ப நான் குழந்தைத்தனமா பேசுறேனா இல்ல நீ குழந்தைத்தனமா பேசுறீங்க எனதான் தெரியல
அப்ப நான் என்ன சொல்றேன் அ இந்த ஒரு மைண்ட் செட்ல வரணும் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஒரு காலேஜ் டிகிரி ஹோல்டர் டிகிரி படிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இன்னும் ஸ்கூல் படிக்கிற மனநிலையில இருக்க கூடாது அப்பதான் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா ஃபீல் ஆகோம் நம்ம எல்லா விஷயங்கமே கேதர் பண்ணிக்குவோம் எல்லா விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்குவோம் கத்துக்குவோம் உஹம் ஆனா ஆக்சுவலா எனக்கெல்லாம் அந்த மூணு வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு பீலிங் தான் இருந்துச்சு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த டிகிரிக்கு போகும்போதுதான் ஓகே அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு ஒரு இதே வந்துச்சு
ஆஹ
உனக்கு அது இப்ப வந்துருக்கு கா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல
ஏன் அப்படி சொல்ற
ஏன்னா உனக்கு ஊட்டச்ச ச்சா ஊட்டச்சத்து உனக்கு பத்தல
உம்
உனக்கு முதல்ல புட் வைஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல பர்ஸ்ட் ரீசன் பர்ஸ்ட் ரீசன் இல்லதான் மெயின் ரீசன் உம் உம் நீ உனக்கு இப்ப பெரிய சொல்யூஷன் என்னன்னா உனக்கு மெடிடேஷன் ஒண்ணுதான் இப்ப சொல்யூஷன்
என்னது
மெடிடேஷன் ஒண்னு தான் உனக்கு இப்போ சொல்யூஷன் நீ டெய்லி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அதுக்காக நீ ஸ்பென் பண்ணு கண்டிப்பா டெய்லி நம்ம கட் கண்டிப்பா சாப்பிடுறோம் குளிக்கிறோம் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஒரு கான்ஸ்டண்டடான இது மாதிரி கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அமைதியா உட்காரு அப்பனா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அத நீ டெய்லி ஃபாலோ பண்ணும் கொஞ்சம் நானே இத்தனை வருஷம் கழிச்சு இந்த டிசம்பர் மாசத்துல இருந்தான் ஆரம்பிச்சேன் கண்டிப்பா நம்மளுக்கு மனசுல ஒரு அமைதி வரும் உம் உம் எனக்கு தெரிஞ்சு நீ அந்த இத இத பண்ணு உனக்கு அது ஒண்ணுதான் சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு டெய்லியும மெடிேஷன் பண்ணு ஜெயஸ்ரீ
ம் நா இதுக்கு மேல ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு நானூரூவா தனியா எடுத்து வெச்சுட்டு வாரோ வாரோ ஒரு தடவ நானே காலேஜ்ல போய் பிரியாணி சாப்புல்லான் இருக்க
இப்பதா நல்லா உரு படியான ஒரு வேலைய செய்யற
இங்க வீட்ல எப்டியு சமைக்க மாட்டாங்கன் தெரியு காலேஜ்லயாவது போய் என்னவா வாரத் த்துக் ஒரு தடவ நான்வெஜ் சாப்டுருலாம்ல
ஆமா அப்டியாவது பண்ணு ம்க்ம் இனிமேலு பேக்காண்டியா இருக்காத ம்க்ம் வேற என்னா நைட்டுக்கு இதே சாம்பார்தானா சேர் சேர் உங்க அப்பா இப்ப எத்தன மணிக்கு வராங் நைட்டு ஹோ இன்னைக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்ன என்னன்னே தெர்லையா
அதா இந்த பிராணயம் சேத்துக்கிட்டுதான
ஓ அவ என்ன பண்றா அப்டி
லேட்டா போறா கட்டடிக்கிறதுக்குமே ட்ரை பண்றா எப்ப பத்தாலு பட்டோ விட போறா
ம்
அப்டி இப்டின் பண்ணிட்ருக்கா ரெண்டு பேருத்துக்கு‌ மாத்திரை இல்லைல்ல அதனால கொஞ்சோ பாயோட் படிக்கலா எதுத்து எதுத்து வேற பேசுறானா எனக்கு அதுதா பயமா இருக் கு இவங்க ரெண்டு பேரு திடீர்ன்ட்டு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன் ட்டு
நீ பயப்படாத ஜெஸ் சேரி அப்டியே உடு நம்ம என்ன பண்ண முடியு
சேரி விடுடா நா போய் கெளம்புற நா போய் தல சீவிட்டு போய் பையன் பண்ற
ஓகே ஓகே இன்னு டைம் முடில இன்னு கொஞ்சோ இருக்குதுல்ல
இல்ல முடுஞ்சுருச்சு பாய் ஆ